தோழி
ஆ வணக்கோ எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக் கீங்ளா
ஆ நல்லாருக்கேன் என்ன பண்றீங்க
ம் நா சும்மா உக்காந்துட்ருக்கே நீங்க
ஆ நானு சாப்ட்டுட்டு இப்பதா வந்தே வீட்ல இன்னைக்கி முட் முட்ட சாதோ செஞ்சாங்க நானே செஞ்சே இன்னிக் இங்க ஆக்சுவலா முட்ட சாதம் ஆ சாப்ட்டாச்சு நீங்க என்ன சமச்சீங்க வீட்டுல
அ நாட்டுக்கோழி கிரேவி
நாட்டுக்கு வா சூப்பருங்க செம
ம் நீங்க எப்டி முட்ட சாப்பாடு செஞ்சீங்க
ஆம் நார்மலா வந்து நா வந்து வெளியே வாங்கற அந்த மசாலாஸ்லா எதுமே போடல ஜென்ரலா நம்ம வீட்டுல இருக்க பொருள வச்சே செஞ்சோ வெங்காயோ பச்ச மொளகா போட்டு நல்லா எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணிட்ணு ஃப்ரை பண்ணிட்டு முட்ட போட்டுட்டு சால்ட் நம்ம வேணுன்றத ஆட் பண்ணிட்டு பெப்பர் பவுடரும் சீ சீரக தூளும் போட்டேன் அது மட்டுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு போட்டு சாப்றது நம்ப சோயா சாஸ் அது இதுன்னு வந்து கடைல நம்ம விரும்பி சாப்பர்றோ அப்டினா அது உடலுக்கு ஆரோக்யங் கெடையாது அதனால நம்ம வீட்ல இருக்க பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் தெப்பத்தூளும் அதுக்கப்றம் சீரகத்தூள் மட்டும் போட்டேன் நல்லா இருந்தது நான் சாப்டன் வீட்லயே சாப்டாங்க
சூப்பர்
உங்ளுக்கு வேற என்ன டிஷ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்க சிங்னேச்சர்
எனக்கு அந்தளவுக்லா குக் பண்ண தெரியாதுங்க உங்ளுக்கு தெரியுமா
ம் நா ஓரளவுக்கு பண்ணுவே ரொம்ப இல்ல வீட்ல ஏன் ஹஸ்பண்க்கு ரொம்ப புடிக்கும் நான் சமச்சா
சூப்பர் சூப்பர் நீங்க எப்டி செஞ்சீங்க நாட்டுக்கோழி கொழம்பு
நான் கிரேவி பண்ணலாம் சும்மா பத்ததூள் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பெத்தத்தூள் கறி போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கர்ல வெச்சு விட்டுடேன் அவ்ளோதான்
ஆ
ம்
சேரி சேரி பராவால்ல சிம்புளா செஞ்சாலும் உங்ளுக்கு வேணுன்ற மாரி நீங்க செஞ்சு சாப்ட்டுக்கிறீங்க
ம் நான் நான் மட்டும் தான் சாப்புறன்
உங்க ஹஸ்பண்ட்
ம் அவுங்க வெள்ள
நீங்க சாப்டிட்டு இருக்கீங்ளோ
தண்ணி தண்ணி குடிச்சிட்ருக்கே
ஆ சேரி சேரி வீட்ல யார் யார் இருக்காங்க
வீட்ல நானு என் ஹஸ்பண்கூட மதர் ன் ளா மாமியார்
சேரி சேரிங்க
உங்க வீட்ல
எங்க வீட்ல அம்மா அப்பா அண்ணா இருக்காங்க அண்ணாக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு ஆ அன்னியும் இருக்காங்க
சேரி சேரி ஜாயிண்ட் ஃபேம்லியா இருக்கீங்க
ஆமா ஜாயின் ஃபேமிலி தான்
ம் உங்ளுக்கு அப்டி இருக்கறது புடிச்சிருக்கா
ஆ கொஞ்ஜோம் பரவாயில்ல இல்ல ரொம்போ கஷ்டமா தான் இருக்கு அ ஸ்டாட்டிங்ல வந்து எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கு பட் போக போக ஓகே அவுங்ளே ஒரு பார்ட் ஆஃப் லைப்ன்ற மாரி இருக்கு பாசப் பண்ணிக்கிற மாரிதான் இருக்கு
ம் போக போக அப்டி இருந்தாலுமே அது நல்லாருக்காது
கண்டிப்பா ஏன்னா கொஞ்ஜோம் நியூவா மேறிட் ஆனதுக்கப்றம் அப்றோம் அவுங்களோட ஃப்ரீடமும் அதுல ஸ்பாயில் ஆகுது நமக்கான ஸ்பேஸ்ஸஸ்ஸும் அதுல இருக்கு இருக்க மாட்டேங்குது ரொம்ப ஹர்ட் ஆகுற மாரிதான் இருக்கு பட் ஆ டூ பி ஃப்ரான்க் என்னன்னா பேரண்ட்ஸும் வந்து பையன் இல்லாம இருக்க மாட்டாங்கல்ல சோ எல்லாமே தாண்டிதான் போகணோம்
அப்படியெல்லாம் கெடையாது நா அப்போ நம்ம நம்ம அப்பா அம்மாவ விட்டுட்டு தான வரோம்
அவங்க இருப்பாங்க ஆனா பசங்க இருக்க மாட்டாங்களே
உம் என் ஹஸ்பண்ட் அப்படிலா இல்ல
ஆனா பாய்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்களே
ஆனா அவங்க வார்த்தைக்கு சொல்லிருவாங்க நான் எங்க அம்மா விட்டு வந்துற அப்டின் சொல்லுவாங்க ஏ ஆனா அவங்க வர மாட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டு என்ன செஞ்சாலு அது த தப்பா தெரியாது ஆனா நான் ஒரு சின்ன விஷய
ஆ
செஞ்சிட்டா அது பெரிய தப்பா தெரியு
கண்டிப்பாக இங்கேயும் அப்டித்தா இருக்கு ஆ நம்மளும் ஒரு கேர்ள் தான் அவங்க வந்தவங்களும் கேர்ள் தான் நம்மளும் யோசிச்சு பாத்து எவ்ளவோ சைலண்டா இருந்தாலுமே ஒரு சில விஷயலாம் வந்து ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு அத தாண்டி போறதுன்னு போது ட அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ன்னு வந்தது அப்பறம் ஏதும் பண்ண முடியல அதனால அமைதியா இருந்துடுறோம்
நான் என்னதான் சமைச்சு வச்சாலும் என்னதான் எல்லாமே செஞ்சு ஏ டூ இசட் கொடுத்தாலும் அவங்க அம்மா ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா அதான் அவங்களுக்கு பெருசா தெரியும்
அப்படியா இங்க அப்டிலா இல்லங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க உ வீடு இது நீ எடுத்து வச்சு சமை எல்லாமே நாங்க ஃப்ரீடம் கொடுக்கிறோம் எல்லாமே நாங்க பண்றோ அப்டின் தான் சொல்றோ பட் அவங்க வந்து எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவங்க கோச்சிக்கிறாங் ஏ எல்லாமே பண்றாங்க அதுதான் இங்க கஷ்டமா இருக்கு
உண்மையா சொல்லப்போனா வந்துட்டு இப்ப அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வீட் சு போக முடியும் அவங்க கோச்சிக்கிட்டா ஆனா எனக்கு அப்டி கெடையாது
இல்ல இங்கயுமே வந்து அப்டி இருக்க முடியாது யாராலுமே இருக் முடியாது ஆ ஏன்னா ஒரு கல்யாண ஆனதுக் அப்பறம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா அவங்களு வந்து கண்டிப் அப்பா வந்து நீ கெளம்புனா அனுப்பிச்சு விட்ருவாங்க அது உங்களுக்கே தெரி
அப்டிதா இல்ல ஒரு உடம்பு முடியல ஒரு எப்பவாச்சு ஒரு டைம் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்டின் ஒரு ஆசப்பட்டா குடிங் அனுப்ப மாட்டாங்க
இல்ல அனுப்புறதுனு விட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிராவல் அந்த அளவுக்கு பண்ண தெரியாது அதுவும் இல்லாது இங்கந்து வந்து அவங்க வந்து லாங்கர் டிராவல் பண்ணனு ஏழு மண்நேரம் போகணும் அதனால அவங்களால தனியா போயிட்டு வரதுக்குன்றது முடியாத ஒரு காரியம் தான் என்னால நெனச்சா கண்டிப்பா பா முடியு பட் அவங்க வந்து ஆ ஹஸ்பண்ட் இல்லாம போ மாட்டேன் அப்படின் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சோ அதனால நான் அப்டி சொன்ன
உம் என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு ஒரே ஒரு டைம் கூட்டிட்டு போறேன் அப்படின் சொன்னாங்க நான் கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்து ஒன் ஒரு வருஷம் ஆகப்போது
ஓ
ஆனா இப்போ ஒரு டைம் கூட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனது இல்ல
அம்மா அப்பாவ ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன் நானு
அப்படியெல்லாம் இல்ல பட் எனக்கும் போகணுன் ஆச இருக்கும்ல
கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் ஆ ஹஸ்பண்டும் பாத்துக்கிட்டாலும் அவங்களும் நம்பள பெத் துவங்கராங் கண்டிப்பா நம்ம அவங்க கூட இத்தன வருஷம் இருந்துட்டு வந்துட்டு அப்பா அம்மாவ பாக்காமருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் ஏ உங்களால போக முடியாதா நீங்க நென
அதாவது எப்டி சொல்றது என்னோட மாமியார் வந்து அனுப்ப மாட்டாங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அதனால என் மாமியார் அனுப்ப மாட்டாங்க அவங்க ஒத்துக்கிட் அவங்க ஒத்துக்கிட்டாலுமே அதாவது எ மாம்ம எ மாமியாரோட அண்ண அதுக்கப்புறோம் எ மாமனாரோட தம்பிங்க ரெண்டு பேரும் இருக்காங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க
செரி செரி விடுங்க பாத்துக்கலாம் ஒன்னும் பெரச்சன இல்ல நீங்க முடிஞ்ச வெரைக்கு ஆ சப்போஸ் உங்களால படிக்க முடிஞ்சா போயிட்டு படிங்க எதனா ஒர்க் போங்க நீங்க கண்டிப் பா உங்க எப்டி சொல்றது உங்க கால்ல நீங்க நின்னு நீங்க இண்டிபென்டெட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவுங்க உங்களுக் கு வந்து ஆ அனுப்பிச்சு விடா விட்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல
இல்ல
ட்ரை பண்ணுங்க சப்போஸ் வந்து மே பி நீங்க வந்து வீட்லயே இருக்றதுனால கூட உங்க மைண்ட் கொஞ்சோ ரொம்ப ஹர்ட் ஆகு ம் கொஞ்ஜோ கஷ்டமாருக்கும் கொஞ்சோ வெளியே வந்து நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க இல்லன்னா உங்களுக்கு புடிச்ச வேல செய்ங்க உங்களுக்கு மேக்கப் பண்றத புடிக்கு அப்டி இப்டின்னா போய் பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க எதனா ஒரு ஒர்க் போனீங்கனா ஒங்க மைண்டுக் கொஞ்சோ டிஸ்டர்பு இல்லாம கொஞ்சோ வெளியே வந்து ஒரு பத்து பேர பாத்து நீங்க பேசுனீங்கனா ஒங்ளுக் ஒரு தன்னம்பிக்க கெடைக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கு
ம் கண்டிப்பா
ஏன்னா நம்ம வீட்லேயே அடஞ்சிருந்தோ அப்டின்னாதா அத பத்தியே பேசிட்டுருப்போ அதையே யோஸ்சிட்டிருப்போ மாமியார் அது இதுன்னு எதனா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் கம்மியா இருந்தா கூட பரவால சாலரி முடிஞ்ச வரைக்கு நீங்க வெளியே போய் ஒரு பத்து பேரு பாத் து பேசுங்களே ஒங்ளுக்கு அந்த தன்னம்பிக்க தானா வந்துரு நெறைய பேர் நெறைய கஷ்டப்படுறாங்க நம்பளு அதுல இருக்கோ நம்பளு வேலைக்கு போவோ அப்டின்னு சொல்லிட்டு ஒங்க கையால காசு இருந்தா நீங்க என்ன வேல புடிச்சத வாங்கி சாப் ப்படலா அப்பா அம்மாக்கு நீங்க காசும் அனுப்ச்சு விடலா அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்களு ஒரு சந்தோஷப்படுவீங்க கேர்ள்ஸ் நம்ம கிட்ட கையில காசு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு அது தனி சந்தோஷத்த குடுக்கு முடிஞ்ச வரைக்கு ட்ரை பண்ணுங்க
ம் கண்டிப்பா
நீங்க ஆம் எங்கேயாச்சு வெளியெல்லா போவீங்களா ஆ ட்ரிப் குமாரி அந்த மாரி எங்கயாச்ச ஹஸ்பண்ட் கூட எங்கனா போயிட்டு வருவீங்களா
போறதில்ல அப்படிலா எங்க போ மாட்டா
ஃபங்ஷன் அந்த மாதிரி எங்கனா போயிட்டு வருவீங்களா
ஆ அதுக்கு வேணா கூட்டிட்டு போவங்க ஆனா நா ஒடனே எனக்கு ரொம்ப கூட்டமா இருந்தா ரொம்ப எப்டி சொல்ல கை கால்லா நடுங்க ஆரம்பிச்சிரு ரொம்ப கூட்டத்துல எனக்கு நிக்கவே புடிக்காது
அப்படியா கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ பழகி பாருங்க ஏன்னா எல்லார்க் கூடயு அட்டாச்மெண்ட் ஆகுனாலு எப்டி சொல்றது
முடியில எப்டி சொல்றது நானு அத அக்சப்ட் பண்ணிட்டு இருக்கலா அப்டின்னு நா ட்ரை பண்ணாலு ஒரு கட்ட த்துக்கு மேல என்னால அங்க இருக்கவே முடியாது எனக்கு தல சுத்த ஆரம்பிச்சிரு
ஓ ஒடம்பு முடியலன்றதுக்காகவா
அது எப்டி சொல்றது எனக்கு ரொம்ப கூட்டத்த பாத்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு புடிக்க மாட்டேங்குது
செரி செரி எ ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொரு மனநில இருக்கும்னா கண்டிப்பா செரி ச ஒன்னு பெரச்சன இல்ல நா லா வந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா அப்போல்லா வந்து எதுலயுமே ரொம்ப கலந்துக்க மாட்டேங்க இப்போ வந்து ஆ பெரிய பொண்ணு ஆயிட்ட நீ வளர்ந்துட்ட நீ எல்லாரு பாத்து தெரிஞ்சுக்கணு அப் அப்டின்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லா நெறைய பேரு பாக்குறே நெறைய பேசுறே இப்போ இங்க வேல செஞ்சு இங்க சம்பாதிக்கிறது தன்னம்பிக்கையா இருக்கு என்னால புடிச்சது எங்க அப்பா அம்மாவுக்கு என்னால வாங்கி தர முடியுது அது ஒரு தனி சந்தோஷத்த குடுக்குது ஹலோ
ம் சொல்லுங்க கேட்டுட்டு தா இருக்கே
ஆமா நீங்களு அதே மாரி கண்டிப்பா வந்து இப்போ நீங்க ஆ எப்டி சொல்றது உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு யாருக்கது வாங்கி தருவீங்க அப்டின்னனா டிரஸ்ஸு யாருக்கு வாங்கி தருவீங்க
எஏ வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி தருவே
கண்டிப்பா நீங்க வந்து சேலரி ஃபர்ஸ்ட் மந்த்சேலரி வாங்கனீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி கொடுங்க அவுங்களுக்கு அ புடிச்சத நீங்க வாங்கி குடுத்தீங்க அப்டின்னா அவுங்க சந்தோஷப்படுவாங்கல்ல
அவுங்க எனக்காக எல்லாமே பண்றாங்க சோ நா ஒரே ஒரு சின்ன விஷ்யோ அவுங்களுக்கு செஞ்சு அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க
ம் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க நம்ம சின்னதா ஒரு வேல செஞ்சாலுமே அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க
இல்ல அவுங்க எப்டி சொல்றது அவங்க துணியெல்லா வாஷ் பண்றப்ப தொவைக்கிறப்ப வந்துட்டு அந்த பாக்கெட்ல ஏதாச்சு கொஞ்சோ கொஞ்சோ காசு வச்சிருப்பாங்க
சரிங்
அதெல்லா கொஞ்ச கொஞ்சமா அவுங்க கேட்க மாட்டாங்க மறந்திருப்பாங்க அந்த மாரி இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத் எடுத்து எடுத்து எடுத்து அந்த காசு சேத்தி வச்சு அவுங்க எப்பாச்சு வெள்ல களம்புறப்ப காசு ஏதாச்சும் இல்ல அப்படின்னா தேடிட்ருப்பாங்க அப்ப குடுக்கச்சல்லா உங்களுக்கு கொஞ்ச சந்தோஷமா இருக்கு ஓ அதுக்காக நா அதெல்லா பண்ணுவே
கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லா வீட்லயுமே நடக்கு நா ஆ அதெல்லா சந்தோஷ தா அதுதா நம்ம வந்து கையில பத் எப்படி சொல்றது கண்டிப்பா நம்ம என்ன அமௌண்டட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள பத்து பேர் மதிப்பாங்க கண்டிப்பா அதுக்கான அவுங்களுக்கு வந்து தன்னம்பிக்க தானா வரு பெண்கள் க்கதுதா ரொம்ப முக்கியம்ன்னனு சொல்லுவாங்க அதுக்காக தா நா உங்களுக்கு சொன்னே முடிந்த வரைக்கு ட்ரை பண்ணுங்க
ம் கண்டிப்பா
ஆ சரி ஓகே உங்ககிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷோ ஆ நன்றி
ம் நீங்க ரொம்ப நல்லா பேசனீங்க உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷ
ஆ பாய்
ம் வைக் வைக்கிறே
ஆ செரி நன்றி